ஹலோ
ஆ மறுபடியு வேல குடுத்துட்டாங்க
தெரியுது அங்க அடிக்கிற சவுண்டு கேட்ச்சு எனக்கு
அப்பள பொரிக்க சொல்லியிருக்காங்க
அ ஆ
காலையிலயே நெறையா பொர்ச்சுருகலா பத்தலையா அதனால மறுபுடியு அப்பளோ பொரிக்கணுமா எவ்ளோ வேல ஒரு பொண்ணு செய்யலா ம் ஆனாலும் மதிக்கல அதுதான் க
அப்பளம் பொரிக்கறதுக்கு ஒனக்கு அவார்டே கொடுக்கலா ஏ ஒ வீட்ல இப்டி பண்
ம் இது மட்டுமா இதோட பெ நா பிரியாணியே கிண்டுவே ஆனாலு கண்டுக்க மாட்டாங்க
பிரியாணியே கிண்டுவல
ம் எல்லா வேஸ்ட்
ப்ஃயூச்சர்ல உதவி பண்ணோ கெல்லா
தெர்ல அவுங்க ஒதவி பண்ணா பரவால அய்யோ அவுங்க லேசு சமைக்கிற ஆள்மாரி எனக்கு வந்துட்டுனா போது
அந்த ஆச வேறயா
ம் ஜாலியா இருப்பே
ஆக மொத்த நீ புருச ரோல எத்துக்கலானு பாக்றே
ம் இருந்தாலு நறைய வேல செய்ற அங்க கொஞ்சமாச்சு நா கம்மி பண்ணிக்கலான் பாக்கற
இதா
ஆனா ஆப்போசிட்டா எ ஏ வாயே வாய் தா ஆப்போசிட்டா தா நடக்கு
தனி குடுத்தோனலா போய்ட்டிங்னா என்ன பண்ணுவீங்க
அய்யயோ நா போவே மாட்ட
ம் ம் என்னாலா தனியா போய் வேல செய்ய முடியாது கூட இருந்தா மாமியாராச்சு ஹெல்ப் பண்ணுவாங்க தனியா போய்ட்னா அவ்ளோதா பெண்டு கிழியு என்னால முடியாது அவுங்களே போறன் சொன்னா கூட நா உடவே மாட்ட
முன்னாடி எல்லா இந்த சினிமாலலா வேல நறையா இருக்கு கூட்டு குடும்பத்துல இருந்தா தனிகுடுத்தனம் போய் பாக்றே அ
உ
ஆனா தனியா போனா எல்லா வேலையு நா தா செய்யணு அதுக்கு நா கூட்டு குடும்பத்திலயே இருந்துருவ
இன்னொரு ஸ்பெஷல் நறையா ஐட்ட ஐட்டம்லா கிடு கிடுனுசெய்ய சொன்னனா அவுங்க இருந்தாங்கனா ஆளுக் கொரு வேலயா முடிஞ்சுரு இல்னா ஃபுல்லாவே ஏ தலையிலயே உழுந்துரு அதுக்காக சொல்ற
நல்ல குடும்ப பெண்
ம்
இந்த மாரி குடும்பத்துக்கு நாலு பேரு இருந்தா போது குடுபோ நல்லா இருக் இனிமே எல்லாரு கூட்டு குடும்பம் முரைய ஃபாலோ பண்ட்டு போயிடுவாய்ங்க
நல்லா வந்த ஸ்ட்ரிக்டா சொல்ருவ நா கூட்டு குடும்பத்லதா இருப்ப என்னாலா எல்லா வேலையு செய்ய முடியாது
அதுக்குதா சொல்ற ஏழு நாத்தனாரு
ஆ ஐயயோ அவ்ளோ வேணா நாலு போதுமா ம் நாலுஅப்போ இன்னு ஒன்னா இன்னு ரெண்டா ஓகே போதுமா சேரி எல்லாத்தையும் போட்ட எல்லாத்தியு போட சொல்ட்டாங்க ஒரு ஆள் ஏழு அப்பலா எப்படி சாப்டுவாரு
ஒனக்கு மட்டு ஒண்ணு குடுத்தாங்க கேக்க மாட்டியா நீ
ஆ அப்பறமே ரெண்டு குடுத்தாச்சு ஒன் நா மூணு சாப்ட்ட அப்பளோ அம்மா நீ பொரிச்சுக்கிறியா அம்மா நீ ஏ பொரிச்சிச்கே நா போற அவ்ளோதா வந்துடேன் இ
அதுக்கு அவுங்களே பொருச்
ஆ நா எண்ணல்லா சூடாயிடுச்சு இப்ப போட வேண்டி வேலதா சிம்பிள் நா தா ஃபுல் வேலயு செஞ்சனே என்னா சொல்றிங்க
பரவால நீ இவ்ளோ செய்ற
ஆனாலு கண்டுக்க மாட்றாங்க எனக்கு அதுதா கவலையே
என் வீட்ல உனக்கு வந்துட்டு எப்டி சொல்றது உன்னைய தூக்கி வச்சுனு கொஞ்சு வாங்க நீ வேணா வீட்டுக்கு வாயே
அதா சொல்ற அங்க வந்துர்றன்னு ம் என்ன வேலல்லா செஞ்சா என்ன அப்ரிசியேட் பண்ணினே இருக்கணு வேல செஞ்சா அப்ரிசியேட் பண்ணாதா எனக் புடிக்கு நா இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவ நெக்ஸ்ட்டு அப்டி கெடயவே கெடயாது இங்க
நெறைய பண்ணுவாங்க ஆ நமக்கு அது வேணா அதனால நம்ம அது பண்றது இல்ல அதுதா இப்ப நீ வந்தின்னா எக்சிபிஷன் மாரி உன்னய பாப்பாங்க பரவாயில்லயே இந்த பொருள் நல்லா இருக்கு இதல்லாம் பண்ணுதே அப்படி
ஆ எனக்கு ரொம்ப புடிக்கும் என்ன பாராட்னா
உங்கள பாராட்னா ரொம்ப புடிக்குமா
ம் நா கேட்டு கேட்டு வாய்ங்ப்ப எங்க வீட்ல எவ்ளோ பண்ணி இருக்காமா ஒரு முத்தா கூட குடுக்க மாட்ன்னு சொல்லி கேட்டு முத்தம் வாயின்னு வருவ
சரி தா
எவங்கோ குடுக்க மாட்டாங்க
பாராட்டு கேக்கற புள்ளைய இப்பதா பாக்குறேங்க
எனக்கு புடிக்கோ அதா
சர் நா இது பண்ணா என்ன பராட்டுவீங்ளா அப்பா நா தண்ணி எடுத்துட்டு வர என்ன பாராட்டுவீங்ளா
அந்த மாரி இல்ல எங்க அம்மா பாராட்னா எனக் ரொம்ப புடிக்கும்
இது வேறயா
ம்
உன்னல்லா மியூசியத்துல வைக்கனுன் நெனைக்கிற வரவளா பாத்துட்டு ஊருக்கு போவே
ம் எங்க வீட்ல பாராட்டவே மாட் றாங்க
ஃபர்ஸ்ட் டைம் பாத்துகோங்க
டென்த்துல நீ என்ன மார்க்கு
நா வந்து நானூத்தி நாலு
ஐய்யுய்யோ நல்லா படிக்கிற பெண்ணா நீங்க
ஐய்யய்யோ அது ஏதோ தெரியாம வந்திரி ஷாக் ஆவா பத்தாங் கிளாஸ்க்கு அது போது என்ன வந்துட்டு எங்க அம்மா எங்கிட் ட ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என் கிட்ட கேட்டது டென்துல நானூறு மார்க் எடுத்துரு போதும் ஒன்னை என் ஸ்கூல்ல போட்றவா அப்பலா எனக்கு புரியில இப்ப புரியுது அப்டின் இருந்துச்சு எனக்கு எப்பனா புது ஸ்கூல் போனதுக்கு அப்புறோ எங்க அம்மா என் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது அது நானூத்தி நாள் நானூறு மார்க் மட்டு நீ எடுத்து குடுத்துறே அப்டின் கேட்டாங்க ஆன சேரி ஃபர்ஸ்ட் டைம் என் கிட்ட ஒன்னு கேக்குற நா உனக்காக பண்ற லோ இவ வேற எங்க போனானே தெர்ல
ஓ அலோ அலோ அலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதா கேக்குதா கேக்குதா உங்களுக்கு கேக்குதா ஹலோ அலோ அலோ என்னாச்சு ஏ பேச மாட்றிங்க ஹலோ
நா தனியா பேசிக்கிட்ருக்கே இங்க ஏ பேச மாட்றியா
ஐயயோ நா பேசின்தா இருக்க அலோ அலோன்னு பாட்டு எல்லா பாடுறே
பாட்டு பானியா நல்ல வேல நா கேக்ல
போட்டுட்ட வழக்கம் போல ஃப்ளைட் மோட் டச்சாயிடுச்சி
ம்
என்னோட காது என்னோட காது சும்மாவே இருக்காது நா ஃபோன இப்டி பண்ணிணே இருப்பனா அது அதுலன் போயி எல்லாத்துல்ல போயி தானா ஆஃப் ஆயிடு நா ஒரு ஏடா கூடோ ம் ஏடா கூடமா இப்டிதா எதனா பண்ணுவே
இந்த அம்மா வந்து கேட்டாங்க என்ட்ட
ம்
எனக்கு நானூ நானூறு மார்க் மட்டு எடுத்து குடுத்துரு வேற எதுமே வேணான்னாங்க
ஆ
ஃபஸ்ட்டே நம்ம கிட்ட கேக்கறதே இதுதா
ம்
செரின்னு கொஞ்ச கஷ்டப்பட்டு படிச்ச
ம் உங் மம்மி எல்லா சொல்லி தருவாங்க மேக்ஸ் லா மேக்ஸ் எல்லா நா ஜஸ்ட் பாஸ் முப்பத்தெட்டு
நானு அத பண்ணிருக்கலா நல்லா இருந்துருப்ப இன்னைக்கு நா அத நா அத பண்ணாம இருந்தா இன்னைக்கு கொஞ்ச நல்லா இருந்திருப்பேன்ற
உங்களுக்கு டீச்சர் இல்ல அதனால நீங்க அப்படிலா உட்ருக்க மாட்டாங்க உங்ள உக்காந்து சொல்லி குடுக்க வெச்சு மார்க் எடுக்க வெச்சிருப்பாங்க
இதுல கதை என்ன தெரியுமா நா டென்த்து வேற ஸ்கூலு
ஆ
டென்த்ல இந்த எக்ஸாம்க்கு நடுவுல கேப் உடுவாய்ங்கள லீவ் உடுவாய்ங்கள அந்த லீவுக்கெல்லா எங்கம்மா நீ எ கண்ணெதுக்க வந்து படிங்க்கனு ஸ்கூலுக்கு வானு என்னய கூட்டி போயிடுவாங்க
ஐயயோ ஆ
பாத்துக்க எ நெலம எப்டின்னு
ரொம்ப மோச
அந்த மாரி என்ன பண்ணாங்க அந்த மேக்ஸு எக்ஸாமுக்கு சோசியல் எக்ஸாமுக்கு என்னய கூப்ட்டு போயிட்டாங்க வேற எந்த எக்ஸாமுக்கு நா போல அப்பற வந்து ட்டு அங்க உள்ளவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லா வந்துட்டு நல்லாதா பாத்துக்கிட்டாய்ங்க டீ வாங்கி குடுத்தாங்க கேப்ல பிஸ்கட்லா வாங்கி குடுத்தாங்க அதெல்லா நல்லாதா போச்சு அது சும்மா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு நானூறு மார்க்கு நானூறு மார்க்கு மேல் போய்ட்டு ரிசல்ட் வந்து அடு த்த நாளே ஸ்கூலுக் போயிட்டு என்ன அவங்க ஸ்கூல்ல போட்டாய்ங்க
அப்போ உங்க சிஸ்டர்லா
அவ அங்கேயேதா படிச்சா அது இன்னு கொடும
உம் ஐயையோ அ
எனக்கு வந்து எப்டின்னா இப்ப நா பர்ஸ்ட் நா படிச்ச ஸ்கூல் வந்துட்டு அவுட் பஸ்ஸு ஓகேவா
உம்
இப்ப நா வந்துட்டு லேட்டா போனாலு சுஅப் பிடி சார் தா நிப்பாங்க டெய்லி லேட்டாவே வா பே அப்டின்ட்டு தட்டி அனும்ச்சு உட்டுருவாயங்க
ம்
அதுக்கப்ரோ நா வந்துட்டு நறைய கட்டெல்லா அடிச்சிருக்கே ஸ்கூல்ல திடீர்னு ஒரு மணிக்கிலா வந்துட்டு ஜோரோ அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவ
அப்புரோ
அப்டிதா ஸ்டேட் போர்டுல பெருசா கண்டுக்க மாட்டாய்ங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கெடையாது கவர்மெண்ட் புல் ஏ மாதிரி நெனச்சுக்கோங்வ ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியனா நா எப்டின்னா நா தா ராஜா அந்த மாறி இருந்துச்சி எனக்கு அந்த ஸ்கூலு எங்க ஸ்கூல் எப்டி தெரியுமா மட்டமான ஸ்கூலு என்ன பண்டாய்ங்க
அ
எடுத்துட்டு வரலன்னா பைனு சாக்ஸ் போலன்னா பைனு அங்கல்லா வந்துட்டு தல இந்த ரெண்டு சைடு கட்டிட்டு கட் எப்டின்னா ஐடி கார்டே நா போட மாட்டே ஆனா எனக்கு அந்த புல் ஐடி கார்டு போட புடி நமக்கு புடிச்ச எடம்னா நம்ம சில விஷயத்த அக்சப்ட் பண்ணிப்போம்ல அது கொஞ்ச இதுவா அது எல்லாரு பண்ற நார்மலான விஷயமா இருந்தாலு நம்ம கொஞ்சோ இது நம்ம ஸ்கூல் அப்டின்ற கொஞ்சோ நமக்கே ஒரு திமுறுன்னு வச்சுக்கோய அந்த மாதிரி எடத்துல நம்ம சிலத பண்ண மாட்டோ அந்த மாறி நா ஐடி கார்டு போட மாட்ட ஒரு ஸ்டேஜ் போக போக இதுவு நல்லாதா இருக்கு அப்டின்னு போட்டு போனது
உம்
அம்மா ஸ்கூல்ல ஐடி கார்டு போடலனா பைனு அவருக்கு அவர் ஐடி கார்டு செக் பண்ணுவாங்கிய சாக்ஸ் செக்
ஆ அதுவேற நீங்க நல்லா படிக்கன்னா உங்க அம்மாவ கூட்டு வச்சே சொல்வாங்டே அதெல்லா எப்டி இருக்கு
எங்க அம்மாவே வந்து சொல்லுவாங்க
அ ஆ
எங்க அம்மாவே வந்து என்ன ஹோம் ஒர்க் எதுவு குடுக்கலையா நேத்து எதுவுமே பண்ணல சும்மா சுத்திகிட்டு இருந்தா
சூப்பர் பரவாயில்ல ம் எங்க இல்ல எங்க அம்மாலா இந்த மாரி இல்லயே சொல்றதுக்கு பரவாயிலன்ற
ஆ அதான
ம் பரவாயில்ல எட்டா கிளாஸோட முடிச்டாங்க
அவங்க போவ
அ ஆ
அலோக்குதா
அலோ ஆ விட்டு விட்டு கேக்குது
ஆ அவுங்க அவுங்க கா வச்சுக்கோங்க
அ
நம்ம அவங்கள பாத்தோம்ன் வச்சுக்கோங்கள
அ
என்ன பண்ணணும் ஒண்ணு சிரிக்கணும் இல்ல சாப்ட்டியா என்ன பண்ற ஏதாது கேட்டுட்டு போனோம்
ம்
என்ன பண்ணாங்க தெரிய்மா கிளாஸக்குள்ள வந்ததும் நா எந்திரிச்சுட்டேன் அய் எங்க அம்மா அப்படின்னு
அ
கிளாஸ் அவரஸ்ல வேடிக்க பாத்துட்டு இருக்கா நீங்க ஏத கண்டுக்க மாட்டீங்ளா மிஸ் அப்படிங்கிறாங்க எனக்கா ஒதரது தாயாடி ஒன்னுதான பாத்தேன்
அ
இந்த மாரி கொடுமைகள்ல்லாம் நா அனுபவிச்சிருக்கேன் சேரி ஈவினிங்காது ஈவினிங் கொடு இததான் இருக்கர்துலே என்னால ச தாங்கிக்கவே முடியாத ஒண்ணு ஆமா ஆமா இதுலயே இன்னும் ஒண்ணு தாக்கிக்க முடியாததுனன்னா ஸ்கூல் பஸ்சு
அ
காலேல அவ்ங் கூட தான் போனும் சாய்ங்காலம் அதே பஸ்சுதான் அவ்ங்களும் வருவாங்க அவ்ங்க கூட தான் வீட்டுக்கும் வர்னும்
எத ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்தருவாங்க ஜாலிய தான் வருவீங்க
அக் அ பஸ்லயே பேசக் கூடாது அமைதியா வரணும் பஸ்ல பஸ்ல இப்ப நா சாப்ட்டன்னா மத்த பசங்க பாக்கும் சொல்ட்டு அதுவு வாங்கி தர மாட்டாங்க வாங்கி வீட்டுக்கு எட்த்துனு வந்து தருவாங்க
அ அ
இந்த வர்ஷோ அப்டின்னா இந்த வர்ஷோனாலே எனக்கு வீட்டுக்கு வந்தாலே எனக்கு நீ அம்மாவா மிஸ் ஆங்கற மாதிரிதான் இரு